ஹலோ
கேட்குதுங்களா நா பேசுறது
ஆ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ ஓகேங்க இப்ப கேக்குதுங்க பேசலாங்க
ஓகே இப்போ நம்ம என்ன டாபிக் பேசலானா மொபைல் மொபைல் ஃபோன் ஆ இல்லாத அந்த ஒரு காலத்துல எப்பிடி இருந்தோ இப்ப மொபைல் ஃபோன் இருக்கிற டைம்ல நம்ம எப்பிடி இருக்கோ அதே மாரி அதோட நன்மை தீமை அதை பத்தி எல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணலா நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பாங்க அது எப்டி தெரியுமா இருக்கு எனக்கு இந்த டாபிக்கே கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்புன்ற மாரி ஆ ஆன் மொபைல் ஃபோன் ஆ லைஃப் பிஃபோர் த மொபைல் அன் அம்ட லைப் ஆவ த இத அந்த மாரி தா நா இத பார்க்கறே அ லைப் ஆஃப்டர் த மொபைல் கல்ச்சர் அப்டின்ற மாரி நா பாக்கறே
ஆமா
எனக்கு பின்னாடி இன்கமிங் கால்ஸ்ட்டு ஏதாச்சு வந்து இதுவாயட்ருக்கு பேனர் வந்துட்ருக்கு அது உங்களுக்கு ஏதாச்சு வருதுங்ள அந்த மேரி
இல்ல எனக்கு எதுவு சாங்லா எதுவு கேக்கல
இது இல்ல ஒரு பேனர் இருக்குது அது விஷ்வலா உங்க ஃபோன் டிஸ்பிளே ஆய்கிட்டு இருக்குது பின்னடி இன்கமிங் கால்ஸ்னு சொல்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது அது வந்து சம்ம இது யாரோ கால் பண்றாங்க அது ரெஜெக்ட்வு சொல் சொல்ட்டு கேக்குது சரி ஓகே நம்ம கண்ட்னியூ பண்ணுவோ இது சம்பந்தமா அ ஐங்க ஆக்சுவலா மொபைல் போன் முன்னாடி இருந்த வாழ்க்கையே வேறங்க இப்போ இருக்க வாழ்க்கையே வேறங்க என்னோடைய நா அப்டித்தா ஃபீல் பண்றே எனக்கே காமிக்ஸ் ஒன்னு நீங்க இந்த டாபிக் சூஸ் பண்ண எனக்கு வந்துது என்னன்னா இந்த அ உயிரினங்கள்ல்லா வந்து எவலியுஷன் ஆகு எப்டி எவலிஷன் ஆகுனா எந்தெந்த உறுப்புகளலா வந்து அதிக பயன்பாடுருக்குதோ அதெல்லா வந்துட்டு ஓ ஓ அதாவது ஓம் பி இ ஜ அதாவது அதிகமாக வளரக்கூடிய தன்மையாவூ எந்தெந்த உறுப்புகள்லா வந்துட்டு கம்மியா பயன்பாடு இருக்குல்ல அதெல்லா வந்து மட்டுப்படு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குடல் வாழ் இருக்கு இல்லிங்ளா குடல் வாழ்வு நம்ம வந்து மாடு மாரி இருந்து சி வந்து மட்டத்துல அதா குடல் வாழுங்குற ஒரு எட் ச்சு உறுப்பு ஆய்டுச்சு நமக்கு இல்லவே இல்ல அந்த மாரி இப்ப இந்த மொபைல் போனு அது கட்டவிரல யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நமக்கு வருங்காலத்துல எப்டி சந்ததியெல்லா எப்டி இருப்பாங்க அப்டின்னா கட்ட வெரலு ரொம்ப நீண்டுருக்குமா கண்ணு பெருசு பெருசா இருக்குமா இப்ப இருக்குற பொசிஷன்ல இருக்காதுங்ளா அதாவது என்னன்னா டி என் ஏ தன்ன தானே தகவமைப்பே மாத்திக்குமா எப்படி மாத்திகுனா எந்த பொருள ஆமா நம்ம வந்து கட் கட்டவெரல அதிகமா பயபடுத்துனா கட்டவெரல்லா வந்து ரொம்ப பெருச பெருச ஆய்டு மத்த வெரல்லா காணாமே பொய்டு அப்டின்ற மாரி ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி வந்துது கண்ணெல பெருசா இருக்கு தல பெருசா இருக்குமா உடல் எல்லா ச்ம் மெளிஞ்சிருக்குமா இப்போ இருக்ற மனுஷ மாரியே அப்ப இருக்க மாட்டாங்க அப்டின்ற மாரி வாய்ப்பு இருக்குல்ல ஆமா ஆமா எனக்கு நீங்க சொன்ன ஒனே அந்த மாதிரிதா எனக்கு அந்த ஞாபகதா வந்துது ஒரு நகைச்சுவையான ஒரு மீம்ஸ் ஞாபகோ வந்துது எனக்கு
ஆமா நறைய பேருக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ணி இந்த கட கடைசிவிரலே கொஞ்சோ பெண்டாதா இருக்கு நறைய பேருக்கு அந்த மாரி இதுவு மாற்றம் வந்தாலு வரு
ஆமா ஆமா இப்ப சைனீஸ் கொழந்தைகல்ல பெரும்பாலு வந்து எல்லா கொழந்தையு கண்ணாடி போட்டுட்ருக்கு என்னடானு கேட்டன்னா மொபைல் பாத்து பாத்து கனாடி போட்டுருக்கு அப்டின்றாங்க சோ சரி ஆக்கபூர்வமான பேச்சுக்கு போய்ட்லா நம்ம ரெண்டு நிம்ஷோ மேல ஆய்டுச்சு என்னன்னா அ அ மொபைல் போனுக்கப்றோ வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப தாங்க மாறி பொய்ருக்கு யாருமே தல குனுஞ்சு சாரி தல நிமிந்து நடக்கற்தே கெடையாது அக்க பக்கத்துல யாரு பேசிக்றது கெடையாது அப்டு வருங்கால கொழந்தைங்கலு அப்டி தா வளர்றாங்க இந்த ஃபுட்டுன்னா என்னானே தெரிய மாட்டங்குது உண்மையிலே டேஸ்ட்ருக்குதா அங்க அந்த சாப்பாட்டுக்கு பதில் வேற ஏத புண்ணாக்கு வச்சு குடுத்தா கூட கடிச்சு அத சாப்ட்ருவாங்க கொழந்தைங்க புண்ணாக்கையு ஒரு ஃபோனையு குடுத்துட்டோ அப்டினா அ புண்ணாக்குலதா ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்குல்ல அது நல்ல உள்ள போ ப்போ அந்த ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க கொழந்தைங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ஆ கொழந்தைங்க தா உண்மையில வந்து எனக்கு இந்த போன் விஷயத்துல வந்துது அவங்க பயன்படுத்தக்கூடிய வயசே கெடையாதுன்னு நா நெனைக்கிறே ஏன்னா அவங்க வந்து மைண்ட் வந்து ரொம்பவும் லேர்னிங் கப்பாசிட்டி அதிகமா இருக்கும் இப்ப இது என்ன பண்ணுதுனா இந்த மொபைல் வந்து பயங்கர பாஸ்ட்டா வந்து தனதன மாத்தி அது வந்து வேலைய நெறைய வைக்குது அந்த அந்த கொழந்தைங்களுக்கு அது ஈஸியா டயர்டாயடுறாங்க ஒரு சாப்பாடு மேல ஒரு ஈடுபாடு கெடையாது எனக்கு இந்த மொபைலு கொழந்தைங்க அப்படின்னால வந்து எனக்கு அவ்ளோ கோவங்க இந்த மொபைல் மேல எனக்கு ஏன்னா எங்க வீட்டுல ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க அவங்க நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சு அப்டி ஏதாச்சு இருக்கனால மொபைல்னால பிரச்சன
அது அது வந்து ஆ கொழந்தைங்க மொபைல் யூஸ் பண்றதுங்கறது இப்ப ஆ ஸ்கூல்ல இருந்தே வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுலதா எல்லா அனுப்புறது போறது வர்றது அப்படிங்கவும் அவங்க அந்த மொபைல் டைம் அதிகமாயிடுச்சு அவங்க மத்தபடி யூடியூப் பாக்குறது ரீல்ஸ் பாக்றது அது இல்லாம இந்த கல்வியையு அதுக்குள்ள திணச்சுட்டாங்க நீ மொபைல் இருந்தாதா வந்து இதெல்லா இந்த இதெல்லா படிக்க முடியும் இதெல்லா எழுத முடியும் அசைன்மெண்டட் முடிக்க முடியும் அப்படிங்கற கட்டாயத்துக்கு ஆ கல்வி கூட ஒரு காரணமா போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறே அந்த கொழந்தைங்கள பத்தி பேசுறப்ப
இல்ல கல்விய நா ஒத்துக்குவே என்னன்னா அது வந்து அவங்களுடைய மூளைய வந்து நல்ல விதந்தா டேக்கேர் பண்ணுது நல்லதுக்கு தா பயன்படுது நா அதுதா அடிக்கடி சொல்லுவே அதாவது ஆ முட்டாள கிட்ட கத்தி போச்சுச்சுக்குவே அவெ கழுத்து வெட்டிக்குவானா அறிவாளி கிட்ட கத்தி போச்சு அப்படின்னா அவன் பாரத்த வெட்டிக்குவானா
ம்
அப்டின்ற மாரி வந்து யாராருக்கு என்ன விதமான நாட்டங்கள் இருக்கோ அதுக்கேத்த மாரி தா வந்து மொபைல பயன்படுத்துவாங்க அதுக்கு ஏத்தமாரிதா ரீல்ஸு வருது ஆ அது எதுக்கு பொருந்ததோ இல்லைய இதுக்கு பொருந்தது ரீல்ஸுக்கு பொருந்தது நம்ம எண்ண ஓட்டங்களுக்கு ஏத்த மாதிரி ரீல்ஸ் மாறிட்டே இருக்கு நம் கல்விய நா ஒத்துக்குவே வந்து அது யூஸ் பண்ணிக்கலா வேணான்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து ஒரேடியா அவாய்ட் பண்ண முடியாது என்னுடைய இது சாப்பாடு விஷயோ குறிப்பா கொழந்தைங்க வந்து அந்த ருசி தெரியும் கண்ணு வந்து பாக்கணும் மூக்கு வந்து நுகரணும் வாய் வந்து ருசிக்கணும் ஏதாச்சு பேச்சு சொல்றதுக்கு கேடக்கனும் இப்ப ஐம்புலன்களும் வந்துட்டு சாய்ந்தா தா அடுத்த முற வந்துட்டு ஒரு புளிசோறு அப்டினு சொன்னானா நமக்கலா வந்து புளிம்முன் சொன்னாலே நாக்குல எச்சி ஊரும் இப்ப போற வந்து புளிய ந வச்சு நாக்கள தேச்சாலே எச்சி ஊருமானு சந்தேகமா இருக்குது ஏன்னன்னா அவங்க அத டேஸ்ட்டு பாத்து சாப்பிடறதே இல்லங்கிறது என்னுடைய கருத்துங்கிறே நானு இப்ப நீங்க புளியமான்னு சொன்னா உங்களுக்கு நாக்குல எச்சிஊருமா எச்சி ஊராதா உங்களுக்கு
கண்டிப்பா
இப்பக்கிற கொழந்தைங்க புளியும் பதி வெச்சு தேச்சாலே வராது எரிச்சி ஊராது என்ன கேட்டா ஏ அப்படின்னா அதுங்க ஆ ப்ப புளிய ப பாத்தாதான சாப்பிட்டா தான வந்து அந்த இது வந்து மெமரியே வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுங்க இன்னது நம்ம மைண்டே வந்து அந்த டேஸ்ட் உண்டு பண்ணி எச்சில் வந்து ஊற வைக்கும் இப்ப க்குற கொழந்தைங்க எச்சில சேத்து சாப்பிடறாங்களா சாப்பிடறதே கெடையாது அப்படியே எறக்கறாங்க உள்ள அது தர்மத்துக்கு அந்த
அந்த மொபைல்ல தா இருக்கு அந்த வீடியோஸ் மொபைல் வீடியோஸ்ல தா அவங்களோட முழு கவனமும் இருக்கறதால அவங்க என்ன சாப்பிடுறாங்க அதுவும் ஊட்டி விட்டுறாங்க அம்மாக்கள்லா என்ன சாப்பிடுறாங்க என்ன தெரியல
தோல் நேத்து வெளிய போயிருந்த அப்போ ஒரு அம்மா பண்ணுச்சு அதாவது என் பக்கத்துல இருந்த திட்டியேப்புட்டாரு அந்த பையன புடிச்சி இப்பதா ஒரு மூணாவது நாளாவது படிப்பான் போல் இருக்குங்க அ போன் குடுத்தாதா சாப்டுவானா அந்த அம்மா போன குடுத்துட்டு இந்தா இந்தா இந்தா போன் வாங்கி சொல்ட்டு என்ன பண்ணுது அந்தம்மா உருட்டி உருட்டி வயில வந்து திணிக்குது இப்ப அவர் பாத்துட்டு இருந்தவரு என்னா சொன்னாரு இப்டி குடுக்குறீங்ளே அது கொழந்தைக்கு எப்டி ஜீர்னாகு சொல்லுங் பாக்லா அவனு வாங்கி சாப்பட்றா இது தப்பில்லயா அப்டின்னு கேட்டதுக்கு அப்றோ வந்து என்ன பண்ணுது அ நல்லது சொல்றது கூட அந்தம்மாக்கு தெர்ல போன புடுங்கி வச்சுகிட்டுப் பாரு எல்லாரு பாக்கறாங்க பாரு நீ சாப்புடு திரும்பியு அப்டினு போன் கொஞ் சாப்டுட்டு நீ இது சாப்டுட்டு நீ போன வாங்கிக்கோ அப்டிங்குது இது அர்த்தோ என்னனா இது டிஃரெண்டன்ட் டாஸ்க் வேகமா சாப்புடு அப்டின்ற மாரி ஆக மொத்தோ போன்தா போன்தா சாப்பாடு அப்டின்ற மாரி
இன்னொன்னு உடல் நலம் இது பசங்களோட உடல் நலம் வந்து கம்மி ஆவுதுன் நெனைக்கற ஏன்னா அப்பல்லா வந்து பசங்களா வெள்ல போய் வெளாண்டாங்க எல்லா பசங்களோடயு ரோட்ல வெளாட்றது கிரிக்கெட் அது இதுன் நறையா இருந்துச்சு இப்ப ஃபுல்லா அந்த வெளிய அந்த உடல் உடற்பயிற்சிங்கறதே இல்ல வெளாண்டு உடற்பயிற்சி ஆகுறதுங்கிறது இல்ல
ஆமா அந்தத உடற்பயிற்சிங்றது அந்த ஆக்டிவிட்டிஸ் உள்ள பாடிய என்ன அது சொல்றது இங்க்லீஷ்ல நல் லா பாடி ஆக்டிவிட்டிஸ் இந்த இதுவே ந இதே கெடையாது இந்த நகர்தே கெடையாது இப்பயே தலவலி இப்பயே கைகால் வலி எனக்கெல்லா கைகால் வலி தல வலினா எனக்கு தெரியாது அந்த வயசுல தல வழினா எப்டிருக்கு அப்டினு யோசிப்ப நானு இப்ப இக்குற கொழந்தைங்க ஒன்னாது ரெண்டாது படிக்கற பசங்க தல வலிக்குது அப்டிங்கறது ஒருவேள நம்மள பாத்துக்க அது நம்மள பாத் காப்பி அடிச்சு சொல்றாங்ளா இல்ல உண்மேல தல வலிக்குதுன்னு செ தெர்ல எனக்கு சொல்லுங்க தோழி வேற சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ம் அதோட நன்மைகள் பாப்போமா நம்ம ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா போன பத்தி பேசுறோன்னு நெனைக்கற அதோட நன்மைகளு கொஞ்சோ சொல்லிறளா
கண்டிப்பா கண்டிப்பா
சொல்லுங்க நீங்க அது என்ன நன்மை இருக்
நா அதா அந்த இந்த படிப்பு சமந்தமாளா வந்து இப்ப இந்த மொபைல் போன் ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்குதுங்க அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்பமெல்லா வந்து ஏதாச்சு ஒரு கொஸ்டின்னா அப்ப யார்ட போய் கேக்கறதே தெரியாம இருப்போ இப்போ அடுத்த செகண்ட்டே சேட் ஜிபிடியோ இல்ல வந்து ஒரு ஜெமீனியோ போய் கேட்டீங்க அப்டின்னா அடுத்த செகண்டே வந்து பங்க வந்து புடிச்சட்றாங்க சோ ஆனா வந்து நமக்கு அந்த மார்லா வாய்ப்புக்கள் இல்ல சோ அனுகூலங்கள்ல வந்து அதிகோ இருக்குது அத நா சொல்லுவ திருப்பி திருப்பி சொல்ல வேண்டா முட்டாள கிட்ட வந்து கத்தி கெடச்சதுன்னா ஆ கழுத்த வெட்டிக்குவா
ம்
அறிவாளி ஆப்பிள் வெட்டுவான்டா அதே மாரி வந்து என்ன எண்ணத்துக்கு ஏத்த போலதா எல்லாமே நல்ல பயன்பாட்டுக்கு அவுங்க அணுகுனாங்கன்னா அது உண்மைலே வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்களு அப்போ போன குடுக்லா அவுங்க கத்துக்குவாங்க ஆனா வந்து நன்மைகள் இருக்கதா செய்யு அத நம்ம எப்படி அணுகுருங்குறுதுதா முக்கியோ வந்து மேட்ரு
இதுல முக்கியமா ன நன்மை நம்ம பாத்தோனா இந்த தொலை தொடர்பு அப்டிங்கற ஃபோன் பேசிக்கிறது அப்டின் இப்ப எதாவுது இங்க ஒரு விஷ்யோ அவசரமா நடக்குது நம்ம அது மத்தவங்களுக்கு தெரிவிச்ச ஆகணு அப்டிங்கறப்ப அந்த காலத்துலலா ரொம்ப செரமோ லெட்டர் போட்றது அந்த மாரிதா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப நம்ம அடு த்த செகண்டே வந்து இன்ஃபார்ம் பண்றோ இந்த மாரி இங்க ஒரு நல்ல விஷ்யமோ கெட்ட விஷ்யமோ இந்த மாரி அப்டின் சொன்னோனே அவுங்க ஒடனே வர்றதுக்கு ரொம்போ ஒரு நன்மை அப்டின் நா நெனைக்கிறே
ஆமா ஆக்சுலா உண்மைய சொல்ல போனா இது வந்து வெரி வெரி ஃபாஸ்ட் டாபிக் இது ஆ இது ரொம்ப பே பேசுனா நறையா பேசிட்டே போலா அந்த டாப்பிக்ல அ அந்த மா அந்த அவ்ளோ கண்டென்ட் இருக்குது இந்த நன்மை தீமைகள் ஃபோனோட நன்மை தீமைகள் பாக்கறப்ப
ஆமா
ம் சொல்லுங்க தோழி வேற சொல்லுங்க
ம் வேற என்னா நன்மைகள் இது மூலியமா நீங்க வேற என்ன நன்மைகள் சொல்றீங்க சோ இப்ப இப்ப இந்த ஃபோன் இருக்கதால தா நம்ம இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்டின் சொல்லி இது நம்ம பண்ண முடியிது அது ஒண்ணு நம்ளால ஆ வீட்ல இருந்தபடியே நம்ளால காஸ் சம்பாரிக்க முடியிது அப்டிங்கறது ஒரு முக்கியமான விஷ்யோ பாரு டிகிரி படிச்சிட்டு வீட்ல சும்மா இருக்காங்க இல்ல ஆ பார்ட் டைம் முடிச்சிட்டு சும்மா இருக்காங்கன்னா இது இன்னொரு நம்மளா எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ண முடியிது இந்த ஃபோனால அப்டிங்கறது ஒரு முக்யமான விஷ்யந்தா
இது ஒரு பதனஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி இது வந்து எதாச்சு எழுதினாலு அத நம்ம கட்டுரைல படுச்சாதா உண்டு இப்டி ஒரு சாத்திய கூரு இருக்குதா அப்டி சொல்லிட்டு ஒரு கற்பனையாவே இருந்துச்சு இல்லைங்ளா
ஆமா
இப்பயெல்லா முடியிமா இப்டியெலா பேச முடியிமா இப்டியெல்லா ஒர்க் பண்ண முடியிமா அப்டின்னா அது ஒரு ஒரு கற்பனையாவே இருந்துது ஆ கற்பனைய வந்து இப்போ வடிவம் பெற்ருக்குது அப்டின்னா இந்த மொபைல்கள்லா தா நா நெனைக்கிறே
ஆம்மா
ஆமாங் தோ
ஓகே நம்ளோட டைம் முடிஞ்சிருக்கு பத்து நிம்ஷோ ஆயிருச்சி
ஓகே ஓகே துண்டிச்சுவிடவு நன்றிங்க நன்றிங்க